வணக்கம் சகோதரி எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கே சகோதரி எப்படி இருக்கீங்க
நானும் நல்லாருக்கே வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கலா சகோதரி
ம் உங்க வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க
வேலைக்கு எல்லா போயிட்டு வந்துட்டீங்களா சகோதரி இந்த காலத்தில வெளியே வேலைக்கு போயிட்டு பாதுகாப்பாக வீட்டுக்கு வர்றதே ஒரு பெரிய பாடா இருக்கு
கரெக்டா சொன்னீங்க சகோதரி இந்த காலத்துல பெண்கள் க்கு பாதுகாப்பு அப்படிங்கறதே இல்ல
சரியா சொல்றீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாததுக்கு நீங்க என்ன முக்கியமா நெனைக்கிறீங்க
சமூகம் ஒரு பக்கமா இருந்தாலும் பெண்களு இன்னொரு பக்கம் முக்கியமா ன காரணமாதா இருக்காங்கன்னு எனக்கு தோணுது
அப்படி என்ன சொல்ல வரீங்க பெண்களே பெண்களுக்கு ஒரு காரணமா இருப்பாங்கன்னு
பெண்களோட கல்வி அறிவுதா சகோதரி நா சொல்ற
ஓ பெண் கல்வியும் பெண்களின் பாதுகாப்புக்கு முக்கியம்னு சொல்ல வரீங்க
சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க சகோதரி அதவேதா நானு சொல்ல வர
எல்லா பெண்களின் கல்விக்கு அதிக முக்கியத்துவமே கொடுக்கல
ஆனா இப்ப பெண்களோட நெலம கொஞ்ச கொஞ்சமா மாறிட்டு வருது பெண்கள் எல்லா துறைகளிலியு சாதிச்சுட்டு தான வராங்க சகோதரி
சரியாதா சொல்றீங்க சகோதரி ரொம்பவே பெண்களோட முன்னேற்றம் கொஞ்ச இந்த காலத்துல அதிகமாகதா இருக்கு ஆனா இப்ப நெலம மாறிட்டுதா வருது பெண்கள் எல்லா துறையிலியு சாதிச்சுட்டுதா வராங்க
ஒரு பெண் படிச்சாலே ஒரு குடும்பமே முன்னேறுன மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல சகோதரி அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
அது நூறு சதவீதம் உண்மை கல்வியறிவு பெற்ற ஒரு பெண் தனது குடும்பத்தையும் குழந்தைகளையும் நல்ல மொறையில அவங்களால கண்டிப்பா வழிநட
ஆன்சர் தப்பு
அப்டிங்கிறதே கெடையாது
அது ஹண்ட்ரட் சதவீதம் சரிதா சகோதரி பெண்களோட கல்விக்கு இந்த சமூகமும் ஒத்துழைக்குதா உறுதுணையா இருக்குதா அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
கண்டிப்பா பெண்களின் கல்வி கற்றா சமூகத்துல விழிப்புணர் வு அதிகமா இருக்கும்
இப்ப பெண்கள் மருத்துவர் விஞ்ஞானி அறிவியல் அறிஞர் ஆசிரியர் காவல்துறை நீதிபதி அப்படிங்கற நெறைய பொறுப்புகளெல்லா இருக்காங்க இல்லையா அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
ஆம் வாய்ப்பு கிடைத்தால் பெண்கள் எல்லாத் துறைகளிலும் தெ திறமையாக செயல்படு
அப்படிங்கறத பெண்கள் இப்போ ஒவ்வொரு துறையிலையும் நிரூபிச்சிட்டே வந்துட்டுருக்காங்க அது க்குதா இதெல்லா ஒரு சிறந்த உதாரணம்
கல்வி பெண்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்குது அப்படின்னு நீங்க நெனைக்கிறீங்களா? ஹம்
கண்டிப்பா நிச்சயமா கல்வி பெற்ற ஒரு பெண் தன்னுடைய உரிமைகளை அறிந்து அதாவது அவுங்ளோட உரிமைகள் அத தன்னம்பிக்கையோட அவங்களே, முடிவெடுக்க முடியு யார்கிட்டையும் போயிட்டு அவங்க கேக்கணு யாரையு அவங்க சார்ந்திருக்கணு அப்டினுலா இந்த காலத் கட்டத்தில கல்வி பெற்ற ஒரு பெண்ணுக்கு அவசியமே இல்ல சகோதரி
பெண்களோட பொருளாதார முன்னேற்றத்திற்குக் கல்வி முக்கியந்தான்னு சொல்ல வரீங்ளா? ஆமா சொல்லு
கல்வி வேலைவாய்ப்பை உருவாக்கு வேலை கிடைத்தால், பொருளான்ரதாத சுதந்திரமும் கிடைக்கும். அப்படினா, அந்த பெண் ஒ கல்வி படிச்சு, நல்ல நெலமை வாழ்ந்துட்டாங்க, ஒரு வேலை கல்வி கெட்ச்சா, நல்ல வேலைல அவுங்க கண்டிப்பா இருப். பாங்க ஒரு சுயத்தொழில் செய்யலா, இல்ல ஒரு பெரிய நிறுவனத்துல வேல பாக்கலா கண்டிப்பா அவுங்ளுக்கு அப்படிங்கிறது, ஒரு பெரிய சப்போட்டாவே இருக்கும். அதனால அவங்களோட பொருளாதாரம் கண்டிப்பா உயரும், பொருளாதார உயர்ந்துச்சுனாவே அவுங்க கண்டிப்பா, சுதந்திரமாதா இருப்
ஹண்ரட் சதவீதம் சரிதா சகோதரி, ஆனா இன்னும் சில இடங்கல்லலா பெண்களோட கல்வி உரிமைலாம் பறிக்கப்படுது, அவுங்ளுக்கு சுதந்திரம் மறுக்கப்படுது அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
ஆமா, சில பகுதிகள்ல இன்னு அப்படிப்பட்ட நிலை இருக்குது. அதுவு ஆனா, கொஞ்ச கொஞ்சமா, இப்பலா மாறிட்டுதா வருது சகோதரி
பெற்றோர்கள் குழந்தைகளோட கல்விக்கு முக்கியத்துவம் ஏ கொடுக்கணுனு நீங்க நினைக்கிறீங்க?
கல்விதா அவர்களை எதிர்காலத்துல வலுவான அடித்தளம், நீங்க இப்போ அவங்களுக்கு கல்வி குடுக்காம நீங்க என்னதா சொத்து சேத்து வச்சாலு, அதுல அவங்களுக்கு எந்த உபயோகமு கிடையாது ஒருத்தங்க கிட்ட பல்லாயிரக்கணக்கான கோடி சொத்து இருந்தாலு கல்வியறிவு இல்ல அப்படினா, அது அவங்களால பாதுகாக்கவே முடியா து சகோதரி, அதனால ஒருத்தங்களுக்கு
ஒரு பெற்றோர், அவுங்ளோட குழந்தைகளுக்கு குடுக்குற மிகப் பெரிய சொத்தே, கல்வியறிவுதா பெண்கள் கல்வி கற்றால், குடும்ப ஆரோக்கியம் மேம் படுங்கிறது, ம் நிதர்சனமான ஒரு
கல்விதா உன்னோடைய எதிர்காலத்திற்கு, வலுவான அடித்தளம். அது வாழ்க்கையும், தன்னிறைவு உண்மை
கல்விக்கற்ற பெண்கள், சுகாதாரம், ஊட்டச்சத்து மற்றும் அவங்ளோட, குழந்தைங்களோட வளர்ப்பு அப்டினு எல்லா எல்லாத்லியுமே விழிப்புணர்ச்சியாதா இருப்பாங்க
இன்றைய காலத்துப் பெண்கள் பலர், வெளிநாடுகளிலும் சென்று அவுங்களோட அ தனித்திறமை பெரிய சாதனைகள் பலவற்றைப் படைத்து, அ வெற்றிகரமாருக்காங்க க்ளையாச போட்டுட்டு
ஆ கரெக்டா சொன்னீங்க சகோதரி அவுங்க விளையாட்டு எல்லாத் துறைகளிலுமே இப்ப அவுங்கலா முன்னேறிட்டுதா வ ராங்க பெண்களுக்கு கல்வி கெடைக்கறது வந்துட்டு கண்டிப்பா ஆண்களு க்கு சமமாக இப்ப பெண்களு எல்லாத்லியுமே சம வாய்ப்பு உருவாக்கிக்கிட்டு வராங்க
பெண்கள் கல்விய கற்கறது பாலின சமத்துவத்த உருவாக்குதுன் சொல்றீங்ளா
கண்டிப்பா பெண்கள் ஆண்களுக்கு வந்துட் இருக்காங்க சகோதரி அதுல எந்த மாற்றுக் கருத்துமே கெடையாது கல்வி கற்ற பெண்கள் சமூகத்துல எல்லா மாற்றத்தையு உருவாக்க முடியு அவுங்க குடும்பத்துல சமூகத்த அடுத்து தலைமுறைய நல்ல பாதேல அவங்க தா வழி நடத்திட்டு போ முடியு சகோதரி
சரியா சொன்னீங்க சகோதிரி ஒரு கல்வி கற்ற பெண் நினைத்தால் அவங்க குடும்பம் சமுதாயம் அவுங்கள சூழ்ந்திருக்குற அத்தன பேரையும் மகிழ்ச்சியாகவும் தன்னிறைவாகவும் விழிப்புணர்வியோடவு அந்த அவங்களு இருப்பாங்க அவங்கள சார்ந்தவங்களு இருப் ப்பாங்கல்ல எந்த மாற்று கருத்துமே இல்ல அதுனால பெண்களுக்கு கல்விங்கிறது ரொம்ப முக்கியோ பெண்கள் கல்வி கற்றாவே அவங்களோட பொருளாதாரம் அவுங்க பாதுகாப்ப அவங்க கண்டிப்பா ஆ அவங்களே முன்னெடுத்துட்டு வருவாங்க இத எந்த மாற்று கருத்துமே இல்ல அவுங்க யாரயு சார்ந்து இருக்கணுங்கற அவசியமே கெடையாது அப்புடித்தான சகோதிரி
கண்டிப்பா சகோதரி பெண்கள் அத நா கண்டிப்பா ஒத்து கறே ஒவ்வொரு பெண்க்கு கல்வி கெடைக்க வேணு அதுக்கு நம்ம தா எல்லாருமே பொறுப்பு சகோதிரி அப்போந்தா ஒவ்வொரு பெண்ணு கல்வி கற்று தன்நம்பிக்கையோட வாழ முடியு
நன்றி சகோதரி அ